நா இப்ப கேக்குதாக்கா
ஆ கேக்குது மா
ம் ஃபங்க்ஷன்க்ல்லா போயிட்டு வந்தாச்சா
ஆ பங்ஷனுக் போயிட்டு வந்தம்மா தம்பி பொண்ணுது ஒரு மஞ்சள் நீராட்டுவிழா
ம்
அதுக்கு தா போயிட்டு வந்தங்க அவுங்களுக்கு கொஞ்சோ அது இதெல்லா செய்யறதுக்குல்லா கொஞ்சோ இதாயிடுச்சு பணம் எல்லா கொஞ்சோ செலவாயிடுச்சு ஒரு டென் தௌசண்ட் கிட்ட ஆயிடுச்சு டரெஸ்சு‌ வளையலு மேக்கப் செட்டுங்க பூவு மஞ் சலு குங்குமோ ட்ரெஸ்சு கடைக்கு போனாக்கா நேகப்பட்ட ரேட்டு ஒரு ட்ரெஸ்ச எடுத்தா சும்மா சாதார்ண ஒரு இது டாப் எடுத்தா கூட எழுநூறு எட்நூறுபா அப்டி சொல்றாங்க இந்த காக்ரா சோலின்னு ஒண்ணு பாத்தாக்கா அது டூதௌசண்க்கு மேல சொல்றாங்க
ஆமாக்கா ம்
அதனால அதுதா பாத்துட்டு அது ஒரு செட்டு ட்ரெஸ்சு அதுக்கு மேற்கொண்டு இந்த எங்க சைட்லெல்லா அ கிராமத்து சைட்லெல்லா வெக்குவாங்க ஃபங்ஷன்க் வெக்கிறதுக்கு தட்டுங்கல்லா வெக்குவாங்க அவுங்கவுங்க அத்தைங்கெல்லா எத்தன எத்தன தட்டு வெக்கிணு அப்டின் சொல்லி மொற பாக்குவாங்க அ பத்து தட்டு பதினஞ்சு அவுங்க அவுங்க வ சதிக்கு தகுந்த மாரி வெக்குவாங்க இத்தனலா இந்த ஆப்பிள் பழோ ஒரு தட் டு ஆரஞ்சு மாம்பழோ வாழப்பழோ பலாப்பழோ ஆரஞ்சு இது அன்னாச்சி முந்திரி திராட்ச இதெல்லா ஒவ்வொருத்தட்டு ஸ்வீ ட்ல ஜாங்கிரி இப்போ ஒன்னு அது அது ஒவ்வொருத் தட்டுன் பாத்தாக்கா ஒரு இருவத்தி அஞ்சு முப்பது நல்லா வசதியா இருக்கிறவங்க நல்லா நல்லா கிராண்டா நல்லா ஃபங்க்ஷனல்லா நெறய செய்வாங்க அது இல்லாம சாப்பாடு வேற அவுங்களுக் சமச்சு போட்ணு அத எடுத்துனு போய் ரெண்டு நாளைக்கு செஞ்சு போட்னு நாங்க அதுல நா இந்த சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு போன தேங்கா சாதமு சிக்கன் கிரேவி கத்திரிக்கா தொக்கு ஒப்பட்டு இதெல்லா செஞ்சு எடுத்துட்டு போனே அது இல்லாம ஒரு நாள் வந்து ஏஜி அட்டன் பண்ண பொண்ணுங்களுக்கு இந்த உளுந்து களி குடுக்குவாங்க உங்க சைட்லெல்லா குடுக்குவாங்க தெரியுங்ளா
ஆமா ஆமா
ஆ உளுந்து கருப்பு உளுந்து வாங்கிட்டு வந்து அது வறுத்து பொடி பண்ணி தண்ணி கொதிக்க வெச்சு அதுல போட்டு கெளரி அதுலியே சக்கர கொட் நாட்டு சக்கர போட்டு களி கெளரி நெய் ஊத்தி நெய்யு எண்ணெயு ஊத்தி அத சாப்பிட சொல்லி குடுப்பாங்க அவுங்களுக்கு போன்ஸெல்லா நல்லா இருக்கு அந்த இடுப்பு வலியம்மா வராம இருக்கறதுக்கு அது செஞ்சு குடுக்க சொல்லுவாங்க அது ஒரு நாள் செஞ்சு குடுத்தங்க இந்த சாப்பாடெல்லா ஒரு நாள் செஞ்சு எடுத்துனு போனேங்க ஃபங்க்ஷன் முடிஞ்சது ஃபங்க்ஷன்ல அவுங்க சாப்பாடு இது செஞ்சிருந்தாங்க மட்டன் பிரியாணி சிக்கன் கவாப்பு கத்திரிக்கா கூட்டு இதெல்லா வெச்சிருந்தாங்க நல்லா இருந்துச்சு சில உறவுங்லலா வெளில இருந்தவங்கலா வந்தாங்க அவங்கலெலா பாத்துட்டு பேசிட்டு பாத்து பேசிட்டு வர்றதுக்குள்ள சாய்ந்தரோவெல்யு நல்லா ம் ஒரு ஜ ஜாலியா போச்சு ஃபங்க்ஷனு உங்க சைட்லெல்லா நல்லா இருக்குங்ளா எப்டி செய்வாங்க
எங்க சைட்லெல்லா அவ்ளோ கிராண்டானா நா பாத்தது கெடயாது எங்க சிட்டி சைட்லெலா ஃபங்க்ஷன்னா யாருக்கு ஃபரஸ்ட்டு சொல்லவே மாட்டாங்க அ ஏனா சீக்கிரமா வந்துருவாங்களா அங்க புள்ளைங்களா ஏ அக்காப்பொண்ணு ஒருத்தி சினியே வந்துட்டா அதா நாங்க எல்லாருமே மூணு பேரு நானு எ தங்கச்சி எங்க அக்கா பொண்ணு வெர்லு ஒரே வயிசுல வெளாடிட் இருந்தோ அப்போ வந்து அவ ஆறாவது கிளாஸ் பச்சிருந்தா நாங்கல்லா எட்டா கிளா ஸ் படுசுட்ருந்தோ அவ நாங்களே வயசுக்கு வர்ல அவ வயசுக்குவன்ட்டா சின்ன புள்ள அப்ப எல்லாரு ஃபோன் பண்ணி சொல்லவு எல்லாரு என் எங்க வீட்ல இருக்கிறவங்களாதா நெனச்சுக்டாங்க அப்றோ நை பாத்தாதா தெரிது இந்த இந்த பிள்ளையா நாங்க இவங்கனானே நெனச்சோ ஆறாங் கிளாஸ்லே உக்காந்துட்டாளா ஆறாங் கிளாஸ்லே உக் வந்து ஃபங்க்ஷன்லா அவ்ளவா செய்யவே மாட்டோ சும்மா வீட்டோட பிரேயர் மீட்டிங்கோட முடிச்சுடுவோ அ வேற வெளிய சொல்லி மண்டபத்துலல்லா வெச்சுன்னா எனக்கு எ தங்கச் சிக்குல்லா பண்ண மாரி ஞாபகமேல்ல வீட்டுக்குள்ள அவ்ளதா ஒரு பொடவைய கட்டிட்டு வந்து உக்கார வெச்சிருவாங்க அ தட்டு வரிசைக்கு ஒரு நாலஞ்சு தட்டு அவ்ளோதா ஆ உக்கார வெச்சுருவாங்க எல்லா சொந்த காரங்களு இருப்பாங்க வந்து கிஃப்ட் குடுக்குறவங்க கிஃப்ட் டு குடுப்பாங்க மொய் குடுத்துட்டு சாப்ட்டுட்டு கெளம்பிடுவாங்க வேற கிராண்டாலானா எங்க அக் கா பொண்ணுக்கு இங்க எங்க ஊர்ல கிராண்டா வெச்சாங்க அவங்கதா இப்ப ரீசண்டா மூணு மாசத்துக்கு முன்னாடி நடந்தது நல்லா கிராண்டா வெச்சுட்டு ஆ சீர் வரிசைக்கெல்லா கிட்டத்தட்ட முப்பத்தி அஞ்சு தட்டோ நாப்பத்தி ஓர் தட்டோ அதுங்களுக்கு எல்லா இங்க வெச்சா சாட்களீ லைனா நிக்க வெச்சு அ அவுங்க தாத்தா வந்து எலக்ட்ரிக் ஸ்கூட்டரு அ கிஃப்ட் பண்ணி அவள அத ஓட்டிட்டு வர வெச்சு அ அதுக்கு அந்த மாமா சீர் கொண்டு வரான்டின்ட்டு ஒரு பாட்டு வரு பாத்தீங்களா அந்த ஒரு பாட்டு ஒன்னு போட்டு
தாய்மாமா சீருமா சீர் கொண்டு வராண்டின்னு போ ஒரு சினிமா பிச்சர் போடுவாங்க
ஆமா அந்த பாட்டு வந்து அந்த என்ட்ரன்ஸ் ல இருந்து அந்த மண்டப வாசல்ல இருந்து மண்டபத்துக்கான உள்ள நுழைவாயில் வரைக்கு அந்த பாப்பாவ அந்த ஸ்கூட்டர்ல ஓட்டிட்டு வர வச்சு எல்லாரு தட்டு வரிச எடுத்து நடக்க வெச்சு அவ்ளோ பெருசா ப ட்டாசு அந்த சரவெடி இருப்பாங்கல்ல அந்த சரவெடி இ ஆ பட்டாசு வெச்சு செம்ம அமக்கலமா இருந்தது எனக்கு ரொம்ப புதுசா இருந்தது அச்சோ ஒரு ஏஜ் அட்டன் பண்ண ஃபங்க்ஷன் இவ்ளோ கிராண்டா பண் ணுவாங்களா அப்டின்ட்டு அந்த பொண்ணு வயசுக்கு வந்ததுல இருந்து நாங்க தா கூடயே இருந்தோ ஆ வயசுக்கு அந்த அன்னிக்கி போய்ட்டு அந்த பாப்பாக்கு நல்லது சொல்லி தரது அப்டியூ என்ன ப குவமா நடக்கற என்ன பண்ணணு அப்டின்ற சொல்லி தரதுல இருந்து அவளுக்கு தலைக்கி தண்ணி ஊத்துறதுல இருந்து அவளுக்கு ஃபஸ்ட் அந்த வீட்ல இருக்கிற ஏழு நாட்கள நல்லா டிரெஸ் வாங்கி குடுக்கர்த டெய்லி போய்ட்டு ஒவ்வொரு அத்தைங்கல்லா போய்ட்டு அவ வாயில அந்த முட்டைய அடிச்சு ஊத்துறது களி எடுத்து வாயில முழுங்க வைக்கறது இது எல்லாமே பண்ண போது என்னமோ ந நல்லா ஒரு பாண்டிங் இருந்துச்சு ஆசயாவு இருந்துச்சு ஆ
ரொம்ப கலகலப்பாவு குடும்பத்துங்கல்லலா ரொம்ப சந்தோஷமா ஒரு இது அந்த ஒரு நாளே ஒரு இதா இருந்துக்கு
ஆமா அதுக்கப்பறோதா ஒரு மா சோ கழிச்சுதா அதுக்கப்பற ஒரு மாசோ கழிச்சுதா பங்க்ஷனே வச்சோ அதுக்கப்பற தா ஒரு மாச கழிச்சு நாங்கெல்லா பங்க்ஷனே வச்சோ ஏன்னா ஊர்ல இருந்து சொந்தக்காரங்கள் எல்லா வர்ணு அ நல்லா கிராண்டா பண்ணனு அவுங்க ஊர் ரொம்ப தூரோ சரி எல்லாரு வரணு எல்லா சொந்தக்கரங்க ஃப்ரீ ஆகணு அப்டின்றதுக்காக ஆ ஒன்றர மாசம் கழிச்சுதா பிக்ஸ் பண்ணி மண்டபம் கெடைக்காம அதுக்கப் ப்றோ டேட் வச்சு அதுக்கப்பற வச்சோ ஆனா அதுக்குள்ளயே பிள்ள நல்லா ரெ டியாயிட்டு அழக எல்லா பக்க்ஷனு நல்ல கிராண்டா நடந்தது போச்சு சூப்பரா இருந்தது அதுதா எனக்கு வந்து ரீசன்டா மறக்க முடியாத ஒரு நல்ல ஒரு பக்க்ஷனு அதுக்கப்பற இப்ப ஒரு பர்த்டே பார்ட்டி நல்லா கல கல கலனு பர்த்டே பார்ட்டிக்கு போச்சு அ எல்லா ஆமா அதுக்கு போய்ட்டு வந்தோ ஆ வீட்டோடையே தா வீட்டாண்ட வீட்ட வீட்லேயே வச்சு எங்க அக்கா எ நாத்தநாரையு வந்து பிரியாணி செய்வாங்க நல்லா சூப்பரா எல்லா நாங்களே வீட்லயே எல்லா வெங்காயோ தக்காளி பச்ச மொளகா இஞ்சி பூண்டு ஆ புதினா கொத்தமல்லி எல்லா கிளீன் பண்ணி எல்லா ரெடியா வச்சு
அப்டியே அந்த இந்த வேலையெல்லா அப்டியே ஒரு கூட்டமா சேந்து இந்த வெங்காய நறுக்கறது தக் காளி கட் பண்றது இதுல எல்லா ஒ ரு அந்தக் கத இந்தக் கத எல்லா பேசனனு சுவராசியமா அண்ணிங்க நாத்தனாருங்க அ ம் இவுங்க எல்லா சித்தி பெரியம்மா இவுங்க எல்லா அந்த பங்க்ஷன்ல நாங்களு அப்டிதா ஒரு ஒரு என்ன ஒரு ரவுண்ட் கட்டிட்டுங்க ரவுண்டா ஒக்காந்து இவுங்க எந்த வேல செஞ்சனு அவுங்க எந்த வேல செஞ்சுனனு அப்டி பேசுனே இப்டி பேசுனே ஒரு ரொம்ப பொழுதுபோக்கா இருந்தது அ
ஆம் அக்கா கண்டிப்பா அதனால எல்லாரு வெங்காய கட் பண்ணி அமக்கலா பண்ணினு சிரிச்சுக்கிட்டு வெளாண்டிட்டு அந்த பிள்ளைய அந்த பர்த்டே பாப்பாவோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா வேர வந்துட்டாங்க அவுங்க அல்லா வீட்டுக்குள்ள அமக்கலோ நாங்க தா வெளியே வெளியே வந்துட்டோ வாசலுக்கு அ கட் பண்ணிட்டு அங்கதா அடுப்பு வச்சு சமைக்கிற மாரி சோ அங்க அடுப்பு வச்சு சமைச்சு பிரியாணி ரெடி ஆகரது வீட்டுக்கு வரதுக்குள்ளே மணி பதினொன்ற அஞ்சர மணிக்கு தொடங்கன கத வீட்டுக்கு வந்து சேற பதினொன்ற ஆச்சி வீட்டுக்கு வரும் போதே என்ன டைமு ஆ என்ன இந்த நேரத்துல தா வரக்கூடாது வீட்டுக்கு அப்டின்னாங்க ஏ மாமியாரு அ ஏ நாத்தனார் கூட இருந்ததுனால ஏதோ சொல்லலா நா ஏதோ சொல்லல அவுங்க கூட வந்தா எனக்கு பிரச்சன இல்லா அவுங்களே ஆன்சர் பண்ணிப்பாங்க நா தனியா போனாதா நா மாட்டிப்பே அதனால நா சீக்கிரமே வந்துடுவே
நம்மள கேள்வி எழுப்புவாங்க நாம்ம பதில் சொல்லணு செய்யணு
ஏ நாத்தனார் கூட போயிட்டு வந்தா மா அக்காவு வந்தாங்மா அப்டியே பேசினே இருந்ததுல லேட் ஆயிச்சிமா டைம் போனதே தெர்லமா அப்டியே சமாளிச்சாலு அ அட்ஜஸ் பண்ணிப்பாங்க எதுவு கேட்க மாட்டாங்க ஆ செரி பொதுவா திட்டிடுவாங்களா அதனால பொதுவா திட்டுறா மாரி நானு கம்முன்னே அமை தியா வந்து உக்காந்திருவா நா பாட்டுல தனியா போனா தனியா மோஸ்ட்லி போ மாட்டே அப்டி தனியா போறதா இருந்தா சீக்கிரமா வந்திடுவே எட்டு எட்ர இது ஒம்போது மணிக்குள்ள வந்துருவ நம்மளுக்கு என்ன தேவயில்லாத வீண் பேச்சி நம்மள யாரு எதுவு சொல்ல கூடாதுன்டு நாத்தனார்கூட இல்ல நாத்தனார் பையன் கூட போனாலு அவர்லா களம்பவே மாட்டா ஏ களம்புடா அவ்வா திட்டுவாங்கடா வாடா போலா வாடா போலா அவ்வா திட்ட போறாங்கடா சொல்ல நீ உடு அத்த நீ அமைதியா இரு நா பேசிக்கிற அவ்வா திட்ட மாட்டாங்க நா பேசிக்கிற நா பேசிக் சீக்கிரெண்டு எண்னய உக்கார வெச்சிருவா வந்து திட்டு வாங்குனா இந்த பாருங்க நா சொல்ட்ட அவந்தா கலந்து வந் ல்ல அப்டின் அவன மாட்டி உட்ருவே அவகிட்ட சொல்லிடுவே டேய் உன்ன தாடா மாட்டி உடுவே எனக்கு தெரியாதுடா நீ சொல்லிடு நீ சொல்லிடு அத்த நா பாத்துக்குறே அவ வந்து இன்னா வா அப்டிதா போ சும்மா கத்திட்டே கடக்காத அப் மெரட்டுவா பாருங்க கம்முனு ஆய்டுவாங்க நம்பெல்லா பேசுனா நம்பெல்லா மெரட்டுனா தப்பு அதுங்க அதே பேற பிள்ளைங்க வந்து மெரட்னா தப்பு இல்ல
அவுங்க பேசலா அவங்களுக்கு உரிம குடுப் வப்பாங்க அவங்கள பேச உடுவாங்க நம்மள பேச உடமாட்டாங்க நம்மள தா வாய்ய அடச்சி வுடுவாங்க அவுங்க அப்படித்தான எப்பவுமே அதனால அந்த பங்க்ஷன் முடிச்சிட்டு இன்னொரு வளைகாப்பு ஒண்ணு இருந்தது அந்த வளைக்காப்பு போயிட்டு அவுங்களுக்கு பாத்துட்டு அந்த வளைகாப்புக்கு வந்து இன்னு கொஞ்சோ டிஃப்ரெண்டா செஞ்சிருந்தாங்க இந்த கிப் கிஃப்டு குடுக்குறது வந்து இந்த முந்திரி கேஷனட்டு அப்புறோ அந்த ஒரு பாக்ஸ் மாரி போட்டு அதுல ஒரு சின்ன ஒரு பிளவுஸ்சு
ம்
அ வேற ஏதோ ஒரு ரெண்டு வளையளு
ம்
இன்ன ஒன்னு டிஃப்ரெண்டா குடுத்திருந்தாங்க ம் வந்தவுங்களுக்கெல்லா கிஃப்டுங்க அந்த பொண்ணுக்கு ந நறைய ஒரு நூத்தி ஒரு தட்டு வெச்சினு இருந்தாங்க பாக்கரத்துக்காது நூத்தி ஒரு தட்டு வெச்சிருந்தாங்க அவுங்களுக்கு சாத வந்து பதிமூணு வக சாத செஞ்சிருந்தாங்க அதுல
அ செரி நா திருப்பி கால் பண் ஆ எனக்கு நூத்திரு தட்டு என்னன் நீங்க சொல்லுங்க என் போறங்களா
திருந்தாங்க பதிமூணு வக சாதோ செஞ்சிருந்தாங்க
ம் நா அத்தோ பண்றதா
ஆ அது எல்லாருக்குமே எல்லாரோட எலையிலயு வச்சினு இருந்தாங்க
ம்
ம் எல்லாருக்குமே ஒகர்ந்து சாப்டுறவங்க எல்லாருக்குமே